ஹலோ ஆ தோழரே நா பேசுனு கேக்குதுங்ளா தெளிவா செரி ம் கேக்குதுங் தோழரே இப்ப வந்து பாத்தீங்னா நம் இப்ப சென்ற அழைப்புல வந்து பேசிருந்தோ இந்த மாரி நம்ம நட்ப பத்தி ஒருத்தவங்க கூட இருந்த நட்ப பத்திஆ இப்போ அதோட தொடர்பே வந்து நா உங்ளுக்கு சொல்ற எனக்கு வந்து அந்த மாதிரி முதல் நட்ப் வந்து அப்டி ஆயிடுசு சி இரண்டாம் நட்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல சென்ற ஆண்டு வந்து அமைஞ்சது எனக்கு ஒரு நட்பு எதர்ச்சியா இந்த மாதிரி ஒரு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் மூலயமா ஒரு குரூப் வந்து ஸ்டாட் பண்ணிருந்த தாங்க வந்து பாத்தீங்கன்னா வட மாநில ஆளுங்க அது வந்து பாத்தீங்கன்னா வ து ஒரு சர்டிபிகேட் மாரி ஒரு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஜாபு அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா கா நம்மள மாரியே தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் வந்து யருமே இல்லை அப்ப ஒரு மீட்டிங் மாரி வச்சிருந்தாங்க மீட்டிங்ல வந்து நம்பாளுங்க நம்ம இந்த ஒரு மீட்டிங்ல பேஸ்னாலோ இல்ல எது பேஸ்னாலோ இந்த ஸ்லாங்குலே தெரியுல இவங்தமிழாளு இவங்க வந்து வடநாட்ட காரங்க அப்டின்டுனு அ அப்டி வந்து து நா வந்து கண்டுபுடிச்ச ஒருத்தங்க ஒரு தோழி அவங்க அவங்களுக்கு கிட்டஸ்தட்ட நாப்பது வய்சு அப்ப வந்து அந்த மீட்டிங்ல அவங்க பேசறது வச்சி நா கண்டுபிடிச்சே கண்டுபிடிச்சிட்டு நா வந்து தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு குரூப்ல இருந்து அவங்க நம்பர் எடுத்து நா வந்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ண மெசேஜ் பண்ணிட்டு நீங்க தமிழா அப்டிங்க போது ஆமா நானு தமிழ் தா அப்டினு சொல்லி அப்புறோ பேஸ்ணோ நா இந்த ஊரு அப்டின்ன அவங்க வந்து பெங்களூர்ல இருக்காங்க ஆ ஆனா வந்து பிறந்து வளந்தது எல்லாமே வந்து சென்னைதான் திருமணம் அயிட்டு வந்துட்டு அவங்க பெங்களூர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்புறோ சேரி அப்டின்னு சொல்லிட்டு பேஸ்ணோ பேசிட்டு எனக்கு கொஞ்சோ ஆரம்பத்துல வந்துட்டு யார் என்னன்னே தெரில இது வரைக்கு வந்து சொல்லணோ அப்டின்னா ஒரு வருஷம் ஆயு நா என்னோட திருமணத்துக்கு அவங்கள அழைச்சிருக்கே அவங்க திருமணத்துக்கு வர முடியலனாலு சில கிப்ட்ஸ் எல்லா எனக்கு அங்கிருந்து கொரியர் போட்டுட்டு ருக்காங்க ஆனா வந்துட்டு இது வரைக்கு நாங்க நேர் ஒரு வாட்டி கூட பாத் வ கெடையாது வீடியோ கால்ல பாத்திருப்போ ஃபோன் கால் பேசிர்ப்போ டெய்லி ஃபோன் கால் பேசுவோ எல்லாமே பண்ணுவோ அ நேர்ல பாத்த தில்ல இப்டி ஒரு நட்பு சேறின்னு சொல்லி அ நாங்க அதுக்குள்ள இருந்து நட்பா வந்து தொடர ஆரம்பிச்சோ அந்த ஆனா அந்த ஜாப் வந்து பாத்தீங்னா எங்குளுக்கு பிடிக்கல ஒரு சட்டிவிகேட் மாரி பண்ணி உடுக்கணு அந்த சட் சட்டிவிக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்னா மூன்ரூவா ஆனால் வந்து ரொம்ப பெரிய புரோசஸ் அப்பரோ மூன்ரூவாங்கற இதுல இது வந்து ரொம்ப இதா இருக்கு வேண்டா அப்டின்னு சொல்லிட்டு நாங்க அந்த வேலைய விட்டு வெளிய வந்து அது அதுக்கப்புரோ நா சொன்ன நா வந்து இ அதுக்கப்புரோ எந்த ஒரு இந்த மாரி ஃப்ரீலான்சிங் ஜாப்புல வந்து சேந்தாலு அவுங்ளையு வந்து சேர்த்தி விட்டுருவே அவுங்குளுக்கு வந்து பாத்தீங்கனா அவுங்க கணவர் வந்து ஐ டி ல ஒர்க் பண்றாரு ஒரு பனன்ட்டு வயசுல ஒரு பைய ஸ்கூலுக்கு அம்ச்சு உட்டு அவுங்க இந்த மாதிரி ஒர்க்னா கொஞ்சோ ஈஸியா இருக்கோ அப்டின்னு சொல்ட்டு எ கூட சுவாங்க அப்ப வந்து பாத்தீங்கனா கிட்டத்தட்ட நாட்களும் போயிட்டே இருந்தது நா என்ன வேலைல சேந்தாலும் அவுங்க கிட்ட சொல்லுவே எதுவா இருந்தாலும் அவுங்க கிட்ட சொல்லுவே அப்டி ஒரு இது அப்டி ஒரு நட்பு எ நாங்க என்னதா வந்துட்டு அவுங்க கிட்ட பேசும்போதே நமக்கு கொஞ்ச நாள்ளே தெரியு இல்லையா அவுங்க எந்த மாரி ஒரு எ கொண்டவங்க எப்பிடி ஆ நல்ல உள்ளம் கொண்டவங்க தா அவுங்க எந்த ஒரு இதுவு உள்ள வெச்சு பேச மாட்டாங்க அந்த மாரி ஒரு நல்ல எண்ணோ கொண்டவங்க சேரின்னு சொல்ட்டே எனக் அப்பறோ திருமணத்துக்கு வந்து அலையன்சு பாத்தாங்க எ அப்ப வந்து கே கணவரோட போட்டோ வந்து எ எனக்கு அனும்ச்சுட்டாங்க அனும்ச்சி விடும் போது நா அவுங்க ங்க அனும்ச்சுட்டே ஆனா எங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்டினை யாருக்கோ அனும்ச்சுடாத டின்னாங்க ஆனா நா அப்டி கெடையாது அமச்சுட்டு ஆ ஆன சுட்ட நா ஒப்பீனியன் கேட்டே ஆ எப்பிடி இருக்காங்க பாருங்க வா ஏ சிஸ்டர் அப்டின்னு சொல்லி அனும்ச்சுட்டே நா அவுங்ள சிஸ்டர் சிஸ்டர்ந்தா கூப்பிடுவே ஏ அப்டினா இருந்தாலு அவுகுளுக்கு நா த்து இது இருங்க றதனால என்ன ஆண்ட்டின்னு கூப்ட்ட அவுங்குளுக்கு கோவரோ அதனால அதனால ஆண்ட்டியா அந்தளவுக்குலே எனக்கு வயசால நீங்க என்ன சிஸ்டர்ன்னு கூப்டுங்கன்னு சொல்ட்டே அதுனால சிஸ்டர் சிஸ்டர்தா கூப்பிடவ இப்ப வரைக்கு அப்டிதா அப்ப வந்து பாத்தீங்கனா எங்க அம்மா கிட் த சொல்லுவே எங்க அம்மா பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஏ அப்டினா எனக்கு வந்து உ நா சகஜமா பேசறனால எனக்கு நெறைய பக்கத்துல இருந்தே எனக்கு வந்து இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் அமையறதெல்லாமே இருக்கு இப்ப வரைக்குமே வந்து பாத்தீங்னா ஒவ்வொரு ஒ ஒவ்வொரு தோழிகளு தோழர்களும் நா வெச்சிட்டு தா சுத்திக்கிட்டு இருக்கே அந்த மாரி ஒரு ஆள்ளு அது வந்து நமக்கு இப்போ உதவுலேனாலு நம்ம ஏதாவது ட்ரிப்பு நம்ம அங்க இங்கன்னு போவோ அப்போ வந்து நமக்கு உதவும் இல்லைங்களா அதனால ஆ அப்புறோ சேரின்னு சொல்லிட்டு அந்த மாரி ஒரு சூழ்நிலையையும் அமைஞ்சது கொடைக்கானல்ல ஆ செரின்னு சொல்லி ட்டு எங்க அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி பேசுவாங்கன்னு தெரியு பட் வந்து நா இந்த அளவுக்கெல்லா ஷேர் பண்ணுவேன்னு எங்க அம்மாக்கு தெரியாது நா இப்பதா சமீத்துல ரெண்டு நாள் முன்னா டிதா சொன்னே இந்த மாரி ஒரு போட்டோ கெடச்சோனே நா அவங்களுக்குல்லா அனுப்பனணமா எப்படிக்காருன்ன கேட்டே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நா அவங்களுக்கு அந்த போட்டோ அனுப்பச்சி விட்டுட்டு சிஸ்டர் இங்க எப்பிடி இருக்காங்கன்னு சொல்லுங்க சிஸ்டர் அப்படிங்கும் போது சூப்பரா இருக்காரு இவரு வந்து என்னோட கணவர் கொஞ்சு ஹன்சமா இருபாரு அதுக்கப்புறோ அவருக்கு ஏனதா வந்து ஏஜ் வந்து தேர்ட்டி ப்ளஸ் ஆனாலுமே வந்துட்டு அவர் தேர்ட்டி பிளஸ்ங்கிற மாதிரி தெரியாது ஒரு இப்பவுமே நறைய பேர் வயசு தெரியாதவங்கலா பாரத்தாங்கன்னா ஒரு இருபத்தேழு வயசு இருபத்தெட்டு வயசு அந்த மாதிரிதா இருக்கிற மாரி இருக்கு அப்புறோ சேரின்னு சொல்லிட்டு சிஸ்டர் இவர் எப்படி இருக்காரு பாருங்க சிஸ்டர் அப்படி தொடங்கு போது ஏ நல்லா இருக்கு ஏன்சமாக இருக்காரு அப்பிடின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறோ சிஸ்டர் இவர அலைன்ஸ் பத்திருக்காங்க சிஸ்டர் எனக்கு என்ன பண்ணலா அப்படிங்கும்பது முதல்ல போய் பேசுங்க பேசி பாத்துட்டு என்ன எதுன்னு சொல்லுங்கப்படின்னு நாங்க நா வந்து பெரும்பாலு வந்துட்டு டு க இந்த மாரி ப அலைன்ஸ் பாக்குற போட்டோ எங்க அம்மா குடுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து நம்ம ஏதாவது ஆச ஆசைய வளர்த்தருவோ அப்படிங்கிற காரணத்தினால குடுக்க மாட்டாங்க அது கன்பார்ம் ஆது அப்படிங்கிற பச்ச அதுல தா குடுப்பாங்க அப்புறோ சேரின்னு சொல்லிட்டு சேரி போய் பாக்கலான்னு சொல்லிட்டு இவங்ககணவர் வீட்லயு ஒரு ரெண்டு மூணு நாள்ளேயே வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க வந்து பாக்குறதுக்கு
உம்
அப்ப வந்து காலையிலயே என்னோட தோழி வந்து ஹால்த பேஸ்ட் சொல்லி போட்டாங்க வாட்ஸ் ஆப்ல அதுக்கு ரிப்லே பண்ரதுக்கு கூட நேரம்மில்லா காலையில நேரத்துல மாப்பிள வரக்கு முன்னாடியே போயி கோயில்ல இருக்கனு அப்பிடிங்கருதுக்காக கெளம்பி போயாச்சி ரிடன் வந்தது நா மொதல் எடுத்து அவங்களுக்கு தா நா போன் பன்னி சொன்னெ சிஸ்டர் எக்கு ஓக்கே ஆகிடுச்சு எனக்கு அவர புடிச்சி ருக்கு அவருக்கு என்ன புடிச்சிருக்க அப்பின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங்ன்ன சொல்லலாம் கேட்டது ஆ ஆமா அது அதுக்கப்புறம் நா வந்து திருமணத்துக்கு வந்து எல்லா ஓகே ஆனதுக்கப்புறமு மொதல்ல நா எங் கணவர காட்டுனது அவங்க கிட்டதா எ கணவர நா என்னோட ஃப்ரண்ட் ஸர்க்கிள பேச வச்சது அவங்ககிட்டதா அதுக்கப்பறொ வந்துட்டு கல்யாணத் துக்கு மொதல் மொதல்லா அவங்கள இன்விட்டேஷன் வச்சு நா அழைச்சது அவங்களதா ஆனா வந்துட்டு அவங்க பெங்களூர்ல இருக்கனால ப்போ வந்து வேற ஒரு எடத்துக்கு போனும் அப்படிங்கிற காரணத்துனால அவங்னால வர முடியல இருந்தாலு நா ஃப்ரியெல்லா ஆனதுக்கப்பறொ வந்து இந்த பேக்கிங் இதெல்லா பண்ணுவாங்க கேக் ஐட்டோல்லா பண் றது ப்ரௌனி அதுப்பறொ சில கேக்ஸ் எல்லாமே செஞ்சு குடு அந்த மாரி தொழில் வந்து செய்வாங்க சின்ன சின்ன அளவுலதா பெருசாலா கான்ட்ரக்ட் எடுத்து பண்ண மாட்டாங்க அப்போ வந்துட்டு டு நா என்ன சொல்லியிருந்த அப்டினா எ திருமணத்தப்போ நீங்க வந்து ப்ரௌனி செஞ்சுட்டு நீங்க எடுத்துட்வாங் க அப்டின் சொல்லி சொல்லியிருந்த எடுத்துட்டு வாங்கன்ன ஆனா வந்துட்டு அவங்க திருமண த்துக்கு வர முடியாதனால என் நா அப்போ ரொம்போ கோவப்பட்டே ஏன் சிஸ்டர் நா ஒங்ககிட்ட தானே சொல்லிட்டு ஒங்கள போ யா யாருக்கு காட்றக்கு முன்னாடி ஃபஸ்ட் உங்களுக்குதா எ கணவர் ஃபோட்டோ காம்ச்ச ஓகே ஆனதுக்கப்புறமு உங்க கிட்டதா சொ சொன்ன பத்திரிக்கையு உங்களுக்குதா வச்சே ஏ வர்லனு எனக்கு கோவோம் அதுப்பறோ வந்துட்டு நான கொஞ்சொ நாங்க மறுவீடு எல்லா பார்மாலிட்டிஸ் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறொ ஒரு மாசத்துக்கப்பறொ அவங்க வந்துட்டு மலேசியாவுக்கு போயிருந்தாங்க என்னோட அ திருமணத்தப்போ அவங்க வந்து மலேசியா போயிருந்ததுனாலா வர முடியல ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப்பு குடும்பத்தோட அவங்க வந்து எனக்காக வந் து மலேசியால சில பொருட்கள் வாங்கி ஒரு பவுச் மாரி எல்லா வாங்கி எனக்கு அமுச்சுட்டாங்க அதுக்கப்பறொ வந்து அவங்க பிரௌனி செய்றனால நா ப்ரௌனி கேட்டுருந்தன் சொல்ட்டு அது ஒரு அ ப டப்பால வந்து ப்ரௌனி அவங்க செஞ்சத அடிக்கி வச்சு எல்லாமே போட்டு வுட்டாங்க அவங்க அங் க போட்டு வுட்டாங்க ரெண்டு நாள் முன்னாடி போட்டுட்டாங்க ரெண்டு நாளுக்கப்பறொ எ கை கெடச்சிரு ச்சு கொரியர்ல வந்துது எங்க அட்ரஸ் ஸு குடுத்துட்டு இருந்தாங்க அப்பறொ நா எங்க அம்மா வந்து வரம் போது எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க இங்க எல்லாத் வீட்டுல எல்லாத்துக்கிட்டயு சொல்லி நா வந்து சந்தோஷப்பட்டே எங் அண் எ கணவருக்கும் ப்ரௌனி குடுத்தே அ எ கணவர் வந்து மொதல்ல சொன்னாரு இவங்களா யாரு என்னன்னே தெரியாது நீ நேர்லதும் பார்த்தது இல்ல எதோ ஃபோன்ல பேசிட்டுருக்காங்கிறது க்காக நீ அவங்கள எப்டி நம்புவ அப்டின்
உம் ம்
வந்துட்டு அவங்க பிரௌனி எல்லா செஞ்சு குடுத்ததுக்கப்பறொ அவர் வந்து இப்ப எதுவுமே சொல்றது இல்ல பேசுனா பேசிட்டு போட்டு அப்படின்தா ஏனா யாரா இருந்தாலு கொஞ்சொ தயங்குவாங்க பயமு இருக் போ புதுசா உம் உ பயோ இருக்கு உம் உம் அவரு என்ன வந்து இந்த மாரி பேசாத அப்படி இப்படினாரா நா எதுவும் கண்டு ல ஆனா உங்க கிட்ட ரெகுலரா பேசிட்டு இருக்கிறது அந்த மாரி எல்லாம் பண்ணிட்டு நா எங்க வீட்டுலயுமே சொல்லுவ உஷா சிஸ்டர் உஷா சிஸ்டர்னு நா சில சமயம் வந்து போன் எடுக்க முடியல எதாவது வேல பாத்துட்டு இருக்க அப்படினா எங்க அம்மாவே போன் அட்டன் பண்ணி பேசுவாங்க இருப்பா எதாவது வேல பாத்துட்டு இருக்கா அவ கொஞ்ச நேரத்துல கூப்புடுவா அப்பங்கிற மாரி அம்மா சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல பாண்டிங்காயி ருந்தோ அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நா என்ன ஒரு சின்ன வேல ஒரு ஃப்ரீ லான்சிங் ஒர்க் எடுத்து பண்ணாலுமே அவுங்களுக்குமே வந்து நா சொல்லுவ இந்த மாரி நீங்க பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்ட்டு அவங்களுக்கு ஆமா ஒரு வருமானம் ஈட்டறதுக்கு அவுங்களுக்கு உதவி பண்ணுவ அவுங்க குடும்பத்திலயு நல்ல ஒரு எண்ணோ அவுங்க வந்து விருந்துக்கே எங்கள கூப் பிட்டாங்க கல்யாணத்து க்கு அப்புறோ அப்புறோ பெங்களூருக்கு எப்ப வருவீங்க அப்டின்னு இவிய கேட்டே இருப்பாங்க பர சிஸ்டர் அ போலீஸ் சீக்கிரோ நாங்க வரோ இவர் ஃப்ரீயாயிட்டு அப்டின்னு சொல்ட்டு அதனால ஒரு நாங்க எதிர்ப் பாராம எங்களுக்கு கெடைச்சூர் து இதுனே சொல்லா நட்புனே சொல்லலா அந்த அளவுக்கு ஒரு நல்ல இது இவங்க கிட்ட வந்து நம்ம மத்தவங்க கிட்ட பேசுற மாரி கெடையாது இவங்க வந்து ஒரு நாற்பது வயசுங்கும்போது அவங்களுக்கு ஒரு குடும்பம் எப்படி நடத்துறது எப்படி எததுல வந்து அட்ஜஸ் பண்ணி போணு அப்படிங்கிற ஒரு எல்லா மே அனுபவம் இருக்கு எ எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்ப காலகட்டத்தில எனக்குமே கணவருக்கும் திருமணத்துக்கு முன்பு சண்ட வந்தது இல்ல திருமணத்துக்கு அப் புறோ ஒரு மாசோ ரெண்டு மாசோ வந்து இவர பத்தி நா புரிஞ்சுக்கிற எ பத்தி புரிஞ்சுகிறதுக்கு ரொம்போ வந்து ஸ்ட்ரகுள் ஆயி ட்டு இருந்தோ இப்போ வரைக்கு ஒரு அளவுக்கு ஸ்ட்ரக்ள் இருக்கு அப்ப அந்த மாரி ஸ்ட்ரகுள் இருக்கும்போது வந்து நம்ம யாருகிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணணு அந்த மாரி டிஸ்கஸ் பண்ணும்போது இவங்க கிட்ட ஏனா இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பதினஞ்சு வருஷோ இருக்கும்போது இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இது ஒரு நல்ல இது குடுத்தாங்க கொஞ்ச நாள் அப்படிதா இருக்கு அப்பறோ போக பழகிருவீங்க இல்லனா ஒரு கொழந்த பொறந்தா நீங்க பழகிருவீங்க அந்த மாதிரி எஸ் சோ அதனால இவங்க வந்துட்டு என்னதா ஒரு நட்பையுந்தாண்டி எனக்கு சில விஷ்யங்கள் வந்து இது பண்றதுல வந்து ரொம்ப இது ஹ அந்த நட்பு வந்து கிட்டத்தட்ட இ ப்பதான் சமீபத்துல போன மாசத்தோட தா ஒரு வருஷம் வந்து மு ஞ்சது நா ரொம்ப சந்தோஷப்பட்டோ எதிர்பாராம ஒரு நட்பு வந்து இப்டி சேந்தது அப்டின்னு சொ சொல்லிட்டாங் இவங்க வந்து நெறைய விஷயங்கள்ல என்ன மோட்டிவேட் பண்றதாகட்டும் எல்லாமே வந்து பண்ணுவாங்க அவங்க நல்லா இருக்கப்பட்டவங்கதா இருந்தாலும் சம்பார்ச்சி சம்பார்ச்சி அவூங்க ஒரு இதுல அடியே சேவிங் சில வெச்சுக்குவாங்க இருக்கட்டும் அப்டின்னு சொல்லிட்டு அதனால இவங்க ஒரு நல்ல நட்ப புனே சொல்லலாம் நா சொல்லிட்டே இருப்பே நம்ம வந்து போனோம் ஃப்ரீயிட்டு சொல்லுங்க ஏன்னா பேங்களூர் வந்து நம்ம இங்க இருக்கக்க கூடிய எடத்துல இருந்து தூரம் ஒரு ரெண்டு நாள்னாலும் போயிட்டு இருந்துட்டு வரணு அப்டிங்கிற மாரி சொல்லுவே கண்டிப்பா போலனு இவரு சொல்லுவாரு அதனால ஒரு நல்ல பாண்டிங்னே சொல்லனும் தோழறே அவுங்க
ஆமா தோழரே நீங்க சொன்னது வந்து நல்லாதா இருக்கு இந்த மாரி சமீபத்துல வந்து நம்மளுக் தெரியாதவங்களோட வந்து ரொம்ப நட்பாக பழகிடுவோ தெரிஞ்சவங்களோட தெரியாதவங்களோட நெறைய பேர் நெறைய பழகுவோ அதே மாரி எனக்கும் ஒரு நண்ப பர் இருக்கரு அதாவது வந்து அவரையும் நா வந்து எப்படி பத்தன்னா சின்ன வயசலருந்து அவர் என் கூட தா படித்தாரு ஆனா அது எனக்கு தெரியாது அதாவது நான் நான் படித்து வந்த கிளாஸ்ல தா அவரும் படிச்சாரு நம்மளுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக் கோ பட் எப்டி சொன்னா நம் எல்லாருக்கும் கிட்டயு பேசுவோ பட் எல்லாரையு ஞாபகோ வெச் கமட்டோ அவ்வளவா நம்மளுக்குன்னு ஒரு ஃபிரண்ட் சர்க் சூ அஞ்சாறு பேர் இரப் பாங்க அந்த ஃபிரண்ட்ஸ் கூடயே பேசிக்கிட்டு இரு போ அவரும் நம்ம கூட தா படிச்சுட் டு இருப்பாரு அப்புறமா வந்து அவர் வந்து நா பத்தாம் வகுப்பு போகும்போது தா வந்து அவரோ நானு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கேடச்சிது அவரு என் நண்பர் தா அப்டின்ற மாரி அவரு என் சொல்லிட்டு இருந்தாரு நானு நீயும் வந்து செகண்ட் ட் ஸ்டாண்டர்ட்ல ஒன்னா படிச்சுட்டு வரோ அப்டியா எனக்கு ஞாபகோ இல்லயே நா உன்ன பாத்தில்ல ஏன்னா அவரு ஃப்ரண்ட் ரோல்ல ஒக்காண்டிருப்பாரு நா மோஸ்லி வந்து பேக்ரேல தா ஒக்காண்டிருப்பே லாஸ்ட் பேக் பெஞ்சி தா எப்பயுமே அரட்ட அடிச்சிட்டு அதனால வந்து எயா எயா பேரு வந்து கிளாஸ்ல முக்கால் வாசி எல்லாருக்கும் தெரியு ஸ்கூலுக்கே தெரியு அது இல்லாம க்கு வந்து நா ஸ்கூல் மாறனது காரணமே வந்து அந்த ஸ்கூல்ல வந்து எங்க மாமா ஒருத்தர் வேலை செய்றரு அதாவது அவர் தா வந்து அந்த ஸ்கூல ரெபர் பண்ணி விட்டாரு எங்கப்பா அதனால வந்து ஓரளவு அந்த ஸ்கூல்ல பத்தியு அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு என் பேரு நல்லா தெரியு அவங்களுக்கு ஓரளவு எனக்கு நல்லாவே தெரியு அந்த மாரி ஒரு பாண்டிங் இருக்கு அந்த ஸ்கூல்ல சொல்ல போனா அந்த மாரி ஆஹ் அந்த அ மாரி நட்பு வந்து நா எனக்கு கெடைச்சது தோலரே எனக்கு தெஞ்சு டைம் முடிஞ்சிச்சு நெனைக்கிற அடுத்த காலரு அடுத்த கால்ல இத பத்தி பேசுவோ ஆஹ் அப்டியே கன்ண்டனியூவா பண்ணுங்க தோழரே எனக்கு